ஹலோ
என்னடி டம்மு டம்முன்னு போட்டுட்ருக்கே
டாம எப்பவும் போல கால்
ஸ்ஸ்ஸ்
அது என்ன சொன்ன காய் நறுக்கிட்டு இருக்கற
ஏ எனக்கு டம்மு டம்முனு சவுண்ட் கேக்குதுடி நீ பேசுறதே கேக்கல எனக்கு
நா பேசறது கேக்கலியா
இப்பதா கேக்குது
இப்ப கேக்குதா
கேக்குது
உம்
என்ன பண்றீங்க என்னத்தடி டம் டம்முன்னு போட்டுட்டு இருக்குறவ
ட்டீ
ஆக்சுவலி டம்மு டம்முன்னு கேக் க்குது
இதுல கட்டிங் பவுல வச்சு நறுக்கிட்டு இருக்கற
அதுக்குன்னு இவ்ளோ ஃபோர்சாவ நறுக்குவ டம்மு டம்முன்னு கேக்குது
நாம ஸ்பீடா இருக்கணும்ல
டே ஒண்ணுமே கேக்கலடி அப்புறமே ட்டு நறுக்குடி
சரி
சொல்லு கூப்ட்ருந்த
ஆமா ந்தா வளகாப்புக்குதா பச்சரிசி பொங்கணு ம்
எப்ப ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க
ஜூலை பத்தொம்பதாம் தேதி
ஊலை பத்தொம்போது என்ன டே வருதுடி
ஆஹ சண்டே வருது
புரில
மண்டே வருது
சண்டேவா சேரி சேரி
மண்டப பிக்ஸ் பண்ணிட்டாங்களா
பாத்துட் அதுனு சிக்ஸ் பண்ணலா
ஆஹன்
ஆஹ அப்பிடுனுடு பிக்ஸ் பண்றது பிக்ஸ் பண்ணிட்டு தா சொல்லுவாங்க ஆனா டேட் மட்டு பிக்ஸ் பண்ணிட்டாங்க
ஓகே ஓகே அத்த மாமா எப்ப வரறாங்க
அவுங்க பதினாலா தேதி வராங்க
பதினாலா
ம் சேரி அதா நா இப்பு ட்ரெஸு திங்ஸ் எல்லா வாங்கணு உம் ஆமா
ஸ்டென்சிலர் மெஹந்தி தென்சில் வாங்களானு நோ
அ இங்க எங்கே நேர்லப்போய் வாங்குறது
போ போ சேத்தி போட்டுக்கலாம் கொறியர் சார்ஜ் பாதி பாதி பே பண்ணிக்கலாம்
அவுடதா பொண்ணு என்தா அப்ப போண்ற மீஷோட தா பாத்து ச்ச இருக்கேன்
ஆஹ
பாத்துட்டு ஆர்டு போட்டுக்க வேண்டியதா
ஏதா இப்ப உமக்கு மெஹந்தி போறது யாரு ல்ல நம்ம ஸ்டென்சிலே போட்டுக்கலா
ஆமா ஸ்டெண்டஸ்ல போட்டுக்கலா அஹ நீ வர வரற வந்துட்டு ம் அ படி பதினெட்டா தேதி ஒரு டூ ஓ கிளாக் வாங்கிட்டுக்கு
ஆஹ பதினெட்டா தேதி வச்சுன்னா பத்தொம்பதா தேதி எப் இப்புடியோசெ யின்னு இருக்கும் பதினேழே வய்யி அப்போதா பத்தொம்போது தேனிருக்கு நம்ம ஆர்கானிக் கோன் யூஸ் பண்ணப் போறது இல்லல்ல நார்மல் ராஜ்கோல் தான யூஸ் பண்ண
ஆமா
ஆஹ் அப்ப ஸ்டெயின் வேணுல உனக்கு எப்பவுமே வெச்சா வெச்சுட்டே சோ அடுத்த நாள்தா இன்னி நல்லா இருக்கு எனக் க்கென்னமோ முன்னாடி ப்டியே வைக்கலானு தோணுது
எதோ ஒரு டே ஆனா நீ ஒரு டூ ஓ கிளாக் அந்த மாரி வந்துரு வந்தீன்னா
ஆமா நீ சாப்டவுன்னே வெச்சுக்கலாண்டி மத்தியானோ நீ சாப்டவுன்னே வெச்சோன்னா நம்ம வந்துட் ட்டு ஆ அதுக்கப்புறோ ஈவி்னிங் எடுத்தா போது ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு வெச்சுக்கலா
ஆமா
நானு வெச்சுட்டு உக்காந்த அது அவ்ளோதா ரெண்டு பேருக்கு டைம் பாஸ் ஆயிக்கு எனக்கு சேத்து ஸ்டென்ஸில் ஆர்டர் போடு நா உனக்கு அமௌன்ட் அனுப்புச்சுவிட்றே உன்னோட டிஷ் டிசைன் வேண்டா வேற லைட்டா இருக்குற டிசைன் போடு
இல்லனா நா மருதாணி கூட அரச்சுக்குற அவ்ளோதா
ட்ல இருந்தா வாங்கிப்போ
ஆஹ்
மருதாணி நம்பகிட்ட சொல்லி வாங்குறோ இன்ன அடுத்தது பர்சேஸ்லா போகணு
புரியில
பர்சேசிங்லா போனோ
என்னென்ன வாங்கணு
என்னென்ன வாங்கணுன்னா மேக்கப் ஐட்டம்ஸ் கொஞ்ச வாங்கணு அப்றோ ட்ரெஸ்ஸஸ்லா வாங்கணு சாரீதா வேற என்னது
சாரி கல்யாண சாரிதான கட்டுவீங்க
ஆஹ் ஆமா கல்யாண சாரிதா ஆனா பிளவுஸ் கொஞ்சோ இதாயிடுச்சு
ரெடிமேட் ப்ளவுஸ் தெரிஞ்சுக்கலாமா பேசாம போயி
ஆமா பிளவுஸ்க்கு மட்டு அ பட் ஆ பட்டுப்பொடவதா பட் பிளவுஸ் வந்துட்டு இருக்கு அது தேவ தேவப்படுற திங்ஸ் மட்டு வாங்கனு அத கொஞ்ச இன்னோ கொஞ்ச டெக்கரேட் பண்றதுக்கு ஆமா
அ
வாங்குனு அப்புறோ அப்புறோ அந்த சௌரி இதெல்லா வாங்குனு ம் நம்முளே பண்ணிக்கலாம்லா பியூட்டிஷன் இதையோ கூப்டு
பண்ணிக்கிலா நம்ம அந்த இது மாரி வெக் க்கிலான்டி இப்போ மேல வந்துட்டு ஃபுல்லாவே மல்லிப்பூலியே வெச்சுக்கலான்ரியா
ஆமா ஃபுல்லா மல்லிப்பூலயே பண்ணிறலான்றத அந்த கொண்டைலா யூஸ் பண்ண வேண்டா
கொண்ட வேண்டாண்டி அனா நா என்ன நெனச்சன்னா அந்த ஆர்டிபிஷில் கொண்ட மாரி ஒண்ணு வருல்ல நம்ம கூட வந்துட்டு உங்க அக்கா கல்யாணத்துக்கு போய்யெடுத்தோல பிங்கன் கிரீன் கலர்ல அந்த மாரி ஒண்ணு உன்னோட சாரீக்கு மேச் சீங் எடுத்துக்கோ அத் திலியேப் ஆஹ மேல ஒர் ரோ மல்லிப்பூ அத வெச்சுட்டு கீல ஒரு ரோ மல்லிப்பூ வெச்சு அப்டியே ஒரு ரோல் பண்ணிட்டு இத ரெண்டி கொண்டு வந்துக்குலா கிராண்டாயிருக்குன் டி ஆமா
கிராண்டா ஒரு லுக்கு ஏ சிம்புளா இருந்தாலு லுக்கு நல்லாயிருக்குடி
சொல்றன்னா வெரு மல்லிப்பூ மட்டுனா பின்னாடி வண்ட்டு கலர் காம்மினேஷனே தெரியாதா இது வண்ட்டு இப்போ உனக் சாரீ என்ன கலரு
ப்ளூ கலரு
ஃரோன் நோயிஸ்ஸே கேக்குது டி
இப்ப கேக்குதா சொல்லுங் ப்ளூ கலரு
ப்ளூ கலரு வேற எத்தாவ் ப்ளவுஸ் கலரு
ப்ளவுஸ்சுமே ப்ளூதா தெச் ச்சந்தூரா அதுல கோல்டன் கலந்துருக்கு
ஆஹ அப்பறம்ம கோல்டு ப்ளூவ்வு இருக்குறா மாரி அது வாங்கலாண்டி நல்லாருக்கு நா சொல்றேன்ல அது என்ன ஒர் நூறுவா நூத்தம்பரூவா அவுளோதா வரு அதுக்குள்ளதா வரு எனக் தெரிஞ்சு எழுவத்தஞ்சு ரூவாய்க்குதா வாங்குணோன்னு நெனைக்கிறே நம்ம
ஞாபகோமுல்ல
சேரி அது ஒண்ணு வாங்கிலாண்டி
நா என்ன நெனச்சன்னா பூலியே பண்ணிக்கலான் நெனச்சே
அதா நானு சொல்றே மேல ஃபுல்லாப்
எப்டின்னா அ க்கா மேலயுமே ஃபு வெறு அதா
அதாண்டி உன்னோட பொடனிக்கி பின்னாடியிருந்தே பூதா சே செரியா தட் மீன்ஸ் இப்ப நீ ஜுண்டி போடுவல்ல போனி டெயில் போடுவல்ல நார்முல்லாப் குதரவால் போடுவோம்ல்ல
உம்
அந்த இடத்துல இருந்து பூ வச்சுக்கலாம் இடையில இது வந்துட்டு ஒரு ரோக்கு மட்டும் இது வச்சுட்டு திரும்பி பூ வச்சா இனி கொஞ்சம் அலகா இருக்கும் புரியுதா
சரி
அப்புறம் கீழே தொங்குறதும் வந்துட்டு மல்லி பூதொங்க
ஆஹ்ஆஹ்
ஆனா நீ உக்காந்து எந்திருக்கும்போதெல்லா பார்த்திருந்துருப்பியா
அத பாத்துக்கலாம் நான் உட்காந்துட்டான் இருப்பேன் எந்திக்க மாட்டேன்ல மோ ஏய்
உட்கார்ந்துட்டே தான் இருப்பிய நீ எந்திரிச்சு எந்திரிச்சு கால்ல எல்லாம் விழுகணும்ல
அதெல்லாம் இல்ல அதெல்லாம் காலல்லாம் அ அது வேண்ட ஆமா எண்டி ஒன்பதாவது மாசம் வைக்கிறாங்க நான் எப்படி குஞ்சு குஞ்சு ப எந்திக்க முடியுமா
இப்ப பூ வந்துட்டு கட்டுவீங்களா இல்ல வாங்குவீங்களாடி அதான் வாங்கிதானே கட்டுவீங்க இல்ல கட்டுனதாவே வாங்குவீங்களான்னு கேக்குறேன்
கட்டினதா வாங்கினா கம்மியா இருக்கும்டி சரியா இதே நம்ம வந்துட்டு வாங்கி கட்ட நம்னா நிறையா இருக்கும்
சரி கட்டுறது வந்துட்டு அம்மாதானே தட்டுவாங்க
ஆமா எல்லாரு வலயும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து கட்டு
சரி கொஞ்சம் நெருக்க நெருக்கமா டைட்டா தட்ட சொல்லு அததண்டி கொஞ்ச ஒரே ஆலே தட்ட சொல்லு கொஞ்சம் நெருக்க நெருக்கமா தட்டணும் டைட்டா தட்டணும் ஏய் என்னடி ஒரு நாலு முலம் அஞ்சு மூலம் தாண்டி தேவப்படும் அவ்வளோதான் தே வரும் இல்லனா அம்மா வந்ட்டு வேற யார்ட்டயாச்சு குடுக் சொல்லிரு அதான் ஒரே ஆலயே கட்ட சொல்லு அப்பதான் அது பாக்குறக்கு நீட்டா இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கட் விட்டு வாங்கல்ல
சொல்லிட்டா அவங்க நல்லா கட்டிக்குவாங்க நல்லா நெருக்க நெருக்குமா வேணும்னு சொல்லிட்டா
ஒரே ஆள்கிட்ட குடுத்து கட்டிக்கோடி என்னடி பண்ணிட்டு இருக்கற நீயே சவுண்ட் போட்டே இருப்பியாக்கும் நீ
நான் என்ன சொன்னேன் சமச்சிட் இருக்கன்னு சொன்னன்ல
உம்ம்
அப்புறம் சமைக்கமோது எப்டி நா சமைக்கிறது
பேசிட்டு இருக்குமோது உன்னைய யார் போய் சமைக் சொன்னது
சாப்பிட வேணாமா எனக்கு பசிக்கும்ல
அப்பறம்து நான் அவ க எதச்ச கொண்ட வர
என்ன பன்றது
என்ன வேணும் உனக்கு
நான் கேக்றதல்லாம் வாங்கி குடுத்தீங்ன்னா கடசியில அவ்வளதான் நீதா அலுவ உன எல்லாவ திட்டுவாங்க பாத்துகோ
இல்லான மட்டும் யாரு நம்மளை திட்டாமடி இருக்க போறாங்க எது சாப்பிட்டாலும் குரதா சொல்ல போறாங்க அப்புறம் என்ன போ ஏ மாசமா இருக்கிறதே ஒரு டைம் டி வருஷத்துக்கு ஒரு டைமா இருக்கற ஏதோ ஒரு வருஷம் தானே இருக்கற அப்புறம் என்ன ஆமா யாலி ஒன்சானி பிரெக்னன்ட் ஆரா இல்ல இல்ல பின்ன இதை திங்க கூடாது அதே திங்க கூடாது இப்படிற அப்படிறனா
சேரி என்ன பண்றது இந்த காலத்துல புஃட்டு் எல்லா அப்டி இருக்குது சொல்லிக்கிற அளவுகில்ல
ம் அப்புறம் உன் ஃப்ரெண்டு கிட்ட ஹிப் செயின் கொண்டு வர ம்னு சொல்ல சொன்னேன்
ஆஹ் ஆமா ஆமா சொன்னேன்
நீ எல்லாமே வாங்கி வச்சு கோடி சாரி பரிபிலிட் பண்ணுவ இல்லா ந சொல்ரே கேளேசாரி வந்துட்டு பிரிபிலிட்உ பிரண்டுகிட்ட குடுப்பேன்னு சொன்னால்லா அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு டைம்ஸ் சாரி டேராப்பண்ணி செயின் போட்டு ட்டு அஹ் ஜுவல் செட் எல்லாமே போட்டு ஒரு டைம் டெஸ்ட் பண்ணிடலாம்
அதெல்லாம் இருக்கங்க அப்ப டெஸ்ட் பண்ணிக்கலாம்
எப்போ வலகாப்பு அன்னிக்கி காலையில டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பியா
டெஸ்டிங்கல்லாம் வேணா டேரக்ட்டா எது போயிக்கலா னா கல்யாணத்துகே பாத்து நான் கல்யாணத்துக்கே எந்த டெஸ்டும் பண்ணால அதனால டெஸ்டிங்கெல்லாம் வேணா டேரக்டா நம்ம டெஸ்ட் டெஸ்டு பண்ணோம்னு வச்சுக்கோவேன் நமளுக்கு செட் ஆகாது
ஆனா ஹேர் கண்டிப்பா பண்ணி பாக்குனோம்டி
ஹர் மட்டும் டெஸ் பண்ணிக்கலாம் மித்தது எல்லாம் வேண்டாம்
ஹேர் சும்மா அம்மாகிட்ட கொஞ்சமா டூ மல்லிப்பூ கட்டி வைக்க சொல்லு நம்ம சும்மா ஒரு ஒரு இதுக்கு இல்ல ரெண்டு இது க்கு வந்தா போதும் இப்ப நம்ம இதுல பண்ணுமோ வளகாப்புக்கு பண்ணும்போது அஞ்சு ஆறு வரும் அந்த பின்னலே மினிமம் அஞ்சு ஆறாச்சு வரும் இது வந்துட்டு ஒன்னோ ரெண்டோ சும்மா ஆஹ் சும்மா இது அப் இப்ப வந்துட்டு நம்ம ரெண்டா வச்சு கட்டுவோம்ல்ல இப்ப வந்துட்டு ஒன்னா வச்சு கட்டி பாக்கலாம் சும்மா சாம்பிலுக்கு
ஓகே
சேரி டி பாரு எனக்கு வேற சித்தி கூப்பிட்டே இருக்காங்க இரு
சேரி டி ச்செர் பாரு உம் உம் பாய் டி உம்